ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஏ நல்லா இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஃபோன் பண்ணி ஏதாவது ஃபோன் பண்ணலான்னு பண்ணுனேன் கொழந்தலா நல்லா இருக்காங்களா
குழந்தைக நல்லாக்காங்க
சரி சரிங் கொழந்தைய தூங்க வச்சிருக்கீங்கலா
தூங்கிட்றுப்பாங்க இப்பதா
சேரி சரிங்க ஓ சரி சரிங்க ஏங்க உங்களுக்கு பிரியாணி செய்றது ரெசிபிஸ்லா தெரியுங்களா
தெரியிறீங்களா
எனக்கு தெரியுங்க
சரி சரிங்க எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய தெரியுங்க ஆனா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாரி செய்வாங்கல பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒரு வார ஒரு மாதிரி மட்டன் பிரியாணி தக்காளி பிரியாணி காளான் பிரியாணி அப்புறம் பாஸ்மதி அரிசி அம் போட்டு செய்வாங்க நார்மல் அரிசியும் போட்டு செய்வாங்க அப்புறம் சீரக சம்பாள அரிசியும் போட்டு செய்வாங்க நெறயா வகையான அரிசி இருக்குங்க எனக்கு வந்து சீரக சம்பாள செய்யறதா அரிசி ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
எனக்கு அதா புடிக்கு
நா எப்டி செய்வேன்னா ச சிக்கன் பிரியாணிக்கு வந்துங்க சீரக சம்பா அரிசி சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க ஒரு ஒரு அர கிலோ அரிசி போட்டு செய்யறே அப்டினா முக்கா கிலோ போடுவேங்க அது நாட்டு கோழி செஞ்சா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கிங்க நா பிராய்லர் கோழி விட ட நாட்டு கோழில செஞ்சா ரொம்ப பிடிக்கு உங்களுக்கு எது செஞ்சா புடிக்குங்க
எனக்கு மட்டன் பிரியாணி தா புடிக்கும்
ஓ உங்களுக்கு மட்டன் பிரியாணி தா புடிக்கீங்களா மட்டன் பிரியாணி எப்டி செய்வீங்க சொல்லுங்க
மட்டன் பிரியாணி வந்து ஒரு எரநூத்தி அம்பது மில்லி ஆயில் ஊத்திட்டு
ம் சொல்லுங்க நா கேட்டுருக்க
வெங்காயம் வனக்கிட்டு வெங்காயம் போட்டு வனக்கிட்டு ஆ பச்ச மொளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லா போட்டு வனக்கிட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி அதெல்லா அரச்சு ஊத்திட்டு அதெல்லா அரச்சு ஊத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா கெடைக்கு ஆ எல்லா அரைச்சு போட்டீங்கன்னா அப்புறம் இந்த மசாலாஸ் இந்த ஸ்பைசி எல்லா போட்டு ஆஹ் மொளகாத்தூளு பிரியாணி மசாலா ஆ கரம் மசாலா லைட்டா போட்டா டேஸ்ட் நல்லாருக்கு அதெல்லா போட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா வனக்கிட்டு அப்புறம் ரைஸ் போட்டுட்டு அ ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டீங்கன்னா நல்லா பிரியாணி நல்லா வாசனையா நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்டா
ஓ சரி சரிங்க நா வந்து அப்டி செய்ய மாட்டேங்க நீங்க மட்டன் தனியா வேக வச்சிருவீங்களா
ஆ தனியா வேக வச்சு எடுத்து மறுபடியு தாளிச்சு அப்டி போடு
ஓ சரி சரிங்க நா வந்து மட்டன் பிரியாணி எப்டி செய்வங்களா ஃபர்ஸ்ட்டு மட்டன தனியா நல்லா வேக வச்சுக்கவங்க தனியா உப்பு ம மட்டு உப்பு மட்டும் ப்பு மட்டு போட்டு மஞ்சள்தூள் போட் ந நல்லா கலுவிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வெச்சு வேக வெஷ்ட்டு அ நெய்யி சேத்திக்கி வேணு ஆயிலு பாதி நெய்யு ஊத்தி குக்கர் பெரி குக் குக்கருக்கு பாத்தீங்ளா அதல வெச்சிடுவ வெச்சிட்டு ஆயிலு நெய்யி ஊத்தி அ பட்ட அப்புற பிரியாணி எல உ ஏலக்கா அப் பறோ அன்னாச்சி பூ அது மூணு போட்டுட்டுங்க அப்பற க ம் கடல்பாசி கொஞ்சோ போடுவங்க போட்டுட்டு அதுக்கப்றோ பச்ச மொளகா நம்ளுது காரத்துக்கு தகுந்த மாரி ரெண்டோ நாளோ அந்த மாரி போடுவங்க பச்சை மொளகா போடுவ போட்டதுக்கப்புற சிம்முல வெச்சு நல்லா மணம் வருங்க மண வந்ததுக்கப்பற ஆ வெங்காய நல்லா லேசா நெறயா வெங்காய பெரிய வெங்காய நல்லா லேசா கட் பண்ணி அத போட்டுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பத வர மாரி நல்லா வணக்கவங்க நல்லா அதுவரு நல்லா ஸ்மல் வரு நல்லா வணங்கனதுக்கு அப்புற இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளவு குவாண்டிடி போறோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வெச்சு அது கூட ஃபஸ்ட்டுலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுந்தா போடுவங்க இப்ப வந்து அதுகூட ஒரு பச்ச மொளகா கொஞ்ச பொதினா கொஞ்ச கொத்துமுலி போட்டா உங்களுக்கு செட்டி நாடு பிரியாணி டேஸ்ட்டு வருது இதைய அரைச்சு அதுல போட்டு நல்லா எண் ண விடுற அளவுக்கு நல்லா வணக்கனுங்க நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புற வணங்கனதுக்கப்புற தக்காளி பழத்தில ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி நம்ம இதுக்கு தகுந்த மாரி லேசா கட் பண்ணி நா ஒ லைட்டா அரைச்சி ஊட ஊத்துனா சீக்கிர வணங்கிரு இல்லனா லைட்டா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்பறங்க கொத்துமுல்லி இன் எலையு பொதினா எலையு போடணுங்க போட்டு நல்லா வணக்கிட்டுங்க அப்புற மறுபடியு நம்ம பிரியாணி மசாலா போட்டாலு போட்டுக்கலா மெளகாத்தூள் தனி மெளகாத்தூள் கலரா இருக்கு காஷ்மீரி மெளகா அதுவு போட்ருங்க நல்லா வணக்கிட்டுங்க தயிரு தயிர் ஊத்தணுங்க தயிர் ஊத்தி கொஞ்ச நல்லா ஆ வணங்கணுங்க தயிர் ஊத்தி நல்லா வணங்குனதுக்கப்புற நம்ம வேக வெச்சிருக்கற மட்டனு அத எடுத்து போட்டு கொஞ்ச உப்பு இல்ல அல்ல அத கலங்கர மாரி மசாலாலா போட்ரு னங்க நல்லா கொஞ்ச வணங்கற மாரி கொஞ்ச நேர நல்லா வணங்கிட்டு தண்ணி ந தனியா கொதிக்க வெச்சுக்குவ எவ்ளோ அரிசிக் தகுந்த மாரி அதுக்கு எடையில வந்து நா மட்டன் போ இஞ்சி பூண்டு போட்டோன்னயுமே பிரியாணி அரிசி கழுவி ஒரு பத்து நிமிஷ அந்த மாரி ஊற வெச்சிருவ ஊற வெச்சதுக்கப் பறங்க இது வெ கறி நல்லா ஓரளவுக்கு வெந்துரு ஏற்கனவே வேக வச்சது தான இது கிரேவி எல்லா இது ஃபுல்லா பு மசாலாலா புடிச்சதுக்கப்புற ஆ தண்ணி கொதிக்கிற தண்ணி ஊத்தி கொதிக்க வெப்பங் கொதிக்க வெச்சுட்டு இண்ணா அ தண்ணி கொதிச்ச ஒனயு உப்பு கார எல்லா டேஸ்ட்டெலா பாத் த்துங்க மறுபடி வந்து தேங்கா பால் ஊத்துனாலு ஊத்தாலாங்க மட்டன் பிரியாணிக்கு ஆனா நா ஊத்த மாட்ட அதுக்கப்புற அரிசி நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி இல்லாம தண்ணி அளவு ரொம்ப முக்கியமலங்க ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒண்ணே முக்கால் டம்ளர்தா தண்ணி ஊத்தணு நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஊத்துவோ அதவிட கொஞ்ச கமியா ஊத்தணு ஊத்திட்டுங்க நல்லா அது அரிசி தண்ணி சுன்ற அளவுக்கு வெச்சுட்டு அப்புற குக்கர் மூடி போட மாட்டங்க பெரிய தட்டு வெச்சிட்டுங்க அது மேல தண்ணி ஊத்தி வெய்ட்டு வெச்சுட்டு தோச கல்லிருக்குங்க தம் போட்றக்கு நம்மோ அடுப்புக்கறில நம்மளுக்கு கெடைக்காது அதனால தோச கல் எடுத்து நல்லா சூடு பண்ணி வெச்சிட்டு அதுக்கு மேல பிரியாணி எடுத்து சிம்முல வெச்சி ஒரு பத்து நிமிஷ பத்து நிமிஷ வெச்சுட்டுங்க நல்லா டைட்டா மூடி வெச்சிரணு அப் நல்லா களறி விட்டு மூடி வெச்சுட்டு பத்து நிமிஷ கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்புற ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு ஓபன் பண்ணிங்னா சூப்பரா இருக்கு கொஞ்சோ நெய் வேணா ஊத்திக்லா ஊத்தி நல்லா கலக்கிட்டம்னா எடுத்து பாத்தா பிரியாணி சூப்பரா இருக்குங்க நா அப்படிதா செய்வ சிக்கன் பிரியாணி அதே மாரி தா செய்வங்க நீங்க செஞ்ச மாரி செஞ்சாலு நல்லா இருக்கு மட்டன் பிரியாணி வேற என்ன பிரியாணி செய்விங்க
ஆ தக்காளி பிரியாணி செய்வோ
ஓ அதெப்டின் சொல்லுங்க நா உன்னோ செஞ்சதில்ல நீங் சொல்லுங்க
கடாய் வெச்சு அதுல ஆயில் போட்
ம்
அப்ற பாத்திங்னா அந்த அ அ வெங்காயோ அப்றோ பட்ட கிராம்பு எல்லா போட்டு அப்றோ பாத்திங்னா மொளகா அதுலயே போட்ருவங்க அதுலயே போட்டு வணக்கிட்டு அப்பறோ இந்த பிரியாணி எல அ சோம்பு கொஞ்சோங்க அதெல்லா போட்டு வணக்கிட்டு அப்பறோ இந்த தக்காளி ஒரு சாப்பாட்டுக்கு அளவா தக்காளி தக்காளி கொஞ்சோ அதிகமா இருந்த டேஸ்ட் நல்லா இருக்கு தக்காளி சாப்பாடுக்கு அதெல்லா கொஞ்சோ நீங்க அதிகமா போட்டு பண்ணிங்கன்னா தக்காளில்லா போட்டு ஒரு ஆறு தக்காளி ஒரு ஏழு தக்காளி போட்டு வணக்கிட்டு அ அதுல ம மசால்தூள் கொஞ்சோ லைட்டா மஞ்ச தூள் கொஞ்சோ பிரியாணி மசாலா கொஞ்சோ அதெல்லா போட்டு பண்ணிங்னா அப் ப லைட்டா சிக்கன் மசாலா போட்டா கொஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்கு அதெல்லா போட்டு வணக்கிட்டு சாப்பாடு அரிசி எனக்கு வந்து ஜீரகசம்மா போட்ட நல்லா இருக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு நாங்க ஜீரசம்மாதா யூஸ் பண்ணுவோ வீட்ல எப்பயுமே பிரியாணிக்கு செரி சிக்கன் பிரியாணி செஞ்சாலு செரி மட்டன் பிரியாணிக்கு செரி தக்காளி பிரியாணிக்கு செரி நாங்க பாசுமதிதா யூஸ் பண்ணுவோ அதெல்லா போட்டு பண்ணிங்னா கொஞ்சோ டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா நெய் ஊத்தி நல்லா வணக்கி மூடி வெச்சிட்டிங்னா அ அரிசி ரெண்டு போடு அரிசி போட்டு ஊற வெச்சு அதெல்லா போட்டு மூடி வெச்சிட்டிங்னா லைட்டா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட் டுட்டு எடுத்திங்னா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு லைட்டா இன் மேல நெய் ஊத்தி எடுத்திங்னா ரெம்ப நல்லா இருக்கு சாப்பாடு
ஓ நம்ம சிக்கனு மட்டன் அந்த மாரில்லா இல்லாதப்போ நம்ம ஈஸியா தக்காளி பிரியாணி செஞ்சுக்கலா டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி ட்ரை பண்றே அப்பறோ இந்த மசால் வந்து நீங்க பிரியாணி மசாலாக்கு வந்து நீங்க கடையில வாங்குவீங்களா இல்ல நீங்களே பிரிப்பேர் பண்ணி அரச்சுக்குவீங்களா
நா கடையிலதா வாங்குவே
ஓ செரி செரி நா கடை நா கடைல வாங்க மாட்டேங்க இந்த கிராம்பு அப்றோ எம் அன்னாச்சி பூ பட்ட இதெல்லா நம்மோ போட்டு அரச்சுகுவுங்க அரச்சு அதே ஒரு உங்களுக்கு நல்லாத இருக்கு டேஸ்ட்டு அப்பறோ கொத்துமல்லி தனி கொத்தமல்லி பொடி போட்டுருவே அந்த மசாலா அதிகமான கடையிலே அவசரத்துக்கு வேணா வாங்கி போட்டுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா இதெல்லா தனித்தனியா அரச்சு போடுவங்க அதுவு நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க என்னங்க நம்ம நெய் ஊத்தி அந்த ஆ பட்ட கிராமு எண்ணெல போட்டு வணக்கு போதே உனக்கு இஞ்சி பூண்டு போடு போதே பிரியாணி டேஸ்ட் வந்துரு இதெல்லா எக்ஸ்ட்ரா போடுறதா நம்ம காரோ கலருக்காக அந்த கலர்பூ இது வந்து போடுறது தப்புதா கலருக்காக போடுவோமுழுங்க அந்த தனி மிளகாய் தூளு காஷ்மீரி மிளகா அதெல்லா போடக்கூடாது அத போட்டா கொஞ்சோ கலர் வரு என்ன ஒடம்புக் கெடுதல்தாங்க நம்மளா தயாரிச்சுட்டோனா ரொம்ப நல்லது கொழந்தைகள் நல்லா க சாப்புடுவாங்க அந்த போ நீங்க சொன்ன மாரி வெளியிலிந்தே வாங்க கூடாதுங்க நம்மளேதா தயார் செய்யணு நீங்களு கடையில இருந்து வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வீட்லேயே கொஞ்சோ நேரோ வேல செய்யணு அவ்ளோதாங்க அதையெல்லா போட்டு நீங்களா அரச்சு வச்சுக்கங்க கொஞ்சோ அரச்சா போதும்ல ரெண்டு மூணு டைம் பிரியாணி செஞ்சுக்கலா அரச்சி வச்சே நீங்க செய்யறதா நல்லது கடையில வாங்காதீங்க அதுசது எக்ஸ்பரிடேட் ட்டு ஒரு சமயோ பாத்தீங்கனா முடிஞ்சதவே மாத்தி போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லா ஒடம்புக்கெடுதல்தானங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்லேயே செய்யுங்க தக்காளி பிரியாணி ஈஸியா செய்றீங்கள அதே மாரி இதயு கொஞ்சோ அரச்சு வச்சிடிங்கனா அடிக்கு ஒருக்க தக்காளி பிரியாணி செஞ்சு குடுத்தற்லா நா நீங்க சொன்ன மாரி இந்த இது தக்காளி பிரியாணி ணி நாளைக்கோ நாளான்னைக்கோ செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றே எப்டி இருக்கு டேஸ்ட்டு செரிங்க நா சொன்ன மாரி மட்டன் பிரியாணி நீங்க செஞ்சு பாருங்க
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா நா ட்ரை பண்றே
ஆ, செரிங்க அந்த தம் போட்றத மட்டு கொஞ்சோ பாத்து போட்டீங்கனா கரெக்டா இருக்கு நம்ம மொதல்ல அடுப்பு இருந்துச்சுனா அதுல செஞ்சிருவாங்க இந்த தீ மேல போட்டு இப்ப இல்லாதனால தோச கல்லுங்க செரிங்க நீங்க செஞ்சு பாத்துட்டு எனக்கு கூப்பிடுங்க நானு செஞ்சு பாக்குறே
கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி நா ட்ரை பண்றேங்க வக்கிறே
ம் சேரிங்க
ம்